எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொழந்தைங்க எல்லா ஸ்கூலுக் கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்ளா
அ நா நல்லாருக்கேங்க கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங்க சாப்பாடெல்லா செஞ்சாச்சா வீட்ல வே சாப்பாட்டு வேல முடிஞ்ச்சா வீட்டு வேல முடிஞ்ச்சா
ம் எல்லா வேலயு முடிஞ்சிச்சுங்க
ம் சேரி சேரிங்க என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி வீட்ல
இன்னக்கி வந்து இன்னிக்கி வந்து நானு மீன் கொழம்பு பண்ணங்க
பரவால்லீங்ளே மீன் கொழம்பு ச்ச மீன் கொழம்பு சொன்னாலே எங்க பாட்டி ஞாபகந்தாங்க வருது பாட்டி அவ்ளோ அருமையா மீன் கொழம்பு வெப்பாங்க
ஓஹோ
அ அழக் அருமையா வெப்பாங்கங்க சூப்பரா வெப்பாங்க எனக்கு ரொம்ப புடிக்கு அவுங்க வெக் கற மீன் கொழம்பு மீன் கொழம்பு மட்டு இல்லைங்க பாட்டியே சுறுசுறுப்பா இருப்பாங்கங்க அவ்ளோ அருமையா வேல செய்வாங்க இனி வயசாயிருச்சி எங்க பாட்டிக் கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா எழுவத்தெட்டு வயசு பக்கோ ஆயிருச்சு ஆனா வந்து இன்னியுமே சுறுசுறுப்பா வேல செய்றாங்க நல்லா வந்து ஓடி‌ ஆடி வேல செய்யறாங்க அப்புறோ நல்லா எங்களுக் வேணுங்கிறது இப்ப நானே எங்கேயாது போயிட்டனாலு வீட்ல இருக்க வேலய அத்தன வேலயு எங் பாட்டியே செஞ்சுருவாங்கங்க அருமையா வேல செய்வாங்க எங் பாட்டி ரொம்ப புடிக்குங்க எனக்கு
சேரி சேரிங்க எனங் எங்க ஊர்லயு ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டிக்கு இன்னையோட எண்பத்தி ஒம்போது வயசாச்சுங்க தொண்ணூத் தொண்ணூத்தி தெண்டு இருக்கு வய்சு பாட்டிக்கீ
என்ன சொல்றீங்க தொண்ணூத்தி ரெண்டு வயசாச்சா பாட்டிக்கு
ம் ஆமா தொண்ணூத்தி ரெண்டு வயசாச்சுங்க இனி பாட்டி நூறு நாள் வேலக்கி போய்ட்டு இருக்காங்க
பரவாயில்லீங்க தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஆச்சுங்கிறீங்க ஆனா பாட்டி நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா
ம் நூற் நாள் வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க பா தோப்புல வர வெட்டுறது எல கொய்றது எல்லா வேலையு பாக்குறாங்க பாட்டி
பரவால்ல பரவால்லைங்க பரவால்லைங்க பாட்டி இத்தன வேல பாக்குறாங்க ஓகே ஓகே
எங்க பாட்யு எங்க பாட்டி சூப்பரா கொழம்பு வெப்பாங்க அதுவு பாட்டி வத்த மடமா வடமாங்கா கொழம்பு வெப்பாங்கன்னா வேற லெவல்ல வெப்பாங்க
எந்த மாங்கா கொழம்புங்க
வட மாங்கா
ஓ செர்ரி செரிங்க வடமாங்கா கொழம்பு அது எப்டி வெப்பாங்க எனக்கு தெரில வடமாங்கானா என்னங்க
அந்த மாங்காவ எடுத்து அறுத்து மெளகாதூளு உப்புஉல்லா போட்டு வெயில்ல காய வெச்சிருவாங்க காய வெச்சு அந்த காய வெச்ச வடமாங்காவ எடுத்து மீன் கொழம்பு வெக்கிற மாதிரி மீன் குழம்புக்கு தேவயானதெல்லா போடுற மாதிரி புளி கரச்சு மொத கொண்டு ஊத்றம் போது அந்த வடமாங்காய போட்டு கொழம்பு வெச்சா அதாவ்து மீனுக்கு பதிலா அந்த வடமாங்காவ போட்டு கொழம்பு வெப்பாங்க அதுதா அந்த வடமால வட வடமாங் வட மொளங்கா வந்து வடமாங்காவோட டேஸ்ட்டு அவ்ளோ ஒரு இதா வரு கொழம்பு
பரவால்லங்கெ நல்லா இருக்குங்க சொல்லம் போதே அவ்ளோ பா நல்லாருக்கு சாப் ப்டும் போது எவ்ளோ நல்லா இருக்குங்க
ஆனா இனி பாட்டி பாக்றக்கு அவ்ளோ இதா இருப்பாங்க
பரவால்லைங்க பரவால்லைங்க எங்க பாட்டியு அதே மாதிரிதாங்க ஒர் நாள் முடியலன்னு ஒடம்பு முடியலன்னு படுத்துட்டேங்க படுத்துட்டு இருந்தது யிய்யோய்யோ நா யோச்சு படுத்துட்டே இருக்கேங்க யோ என்னடா இவ்ளோ துணி இருக்கு எப்ட்ரா தொவக்கிறது எனக்கு வேற ஒடம்பு முடிய்ல கை கால்லா வலி இது என்னடா பண்றதுன்னு யோச்சுட்டுக்கே யோச்சுட்டுருக்கே அப்டியே ஒடம்பு முடில டேப்லெட் போட்டேணுங்களா அப்டியே தூங்கிட்டேங்க வெளிய வந்து பாக்குறே எங்க பாட்டி எல்லா துணியும் துவச்சு போட்ருக்காங்கங்க ஆனா வய்சானவங்க தா இனி கையில தா தொவக்கிறாங்க துணியெல்லா தொவச்சு போட்டு வெளியெல்லா எல்லாமே பண்ணிட்டுருகாங்க எனக்கு அவ்ளோ இதா இருந்ததுங்க சந்தோஷமா இருந்தது ஏ நம்மனால முடியாத நேரோ வந்து இது பண்றாங்களே பரவால்ல அப்டின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க எனக்கு
அந்த காலத்து பாட்டிங்க பாட்டிங்கதாங்க இந்த காலத்துல யாரு எப்டி இருக்கா
ஆமாங்க கண்டிப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா எனக்குமே எங்க பாட்டி தா பாத்துக்கிட்டாங்க இப்ப எ ஏ கொழந்தையுமே எங்க பாட்டிதா பாத்துக்கறாங்க இப்ப எங்காவ்து ஏ கொழந்திய ஸ்கூல் விட்டு வந்தோனே சேரி எங்காவ்து போ நம்ம எங்காவ்து போவோணு எங்காவ்து வரணு அப்பிடின்னு இர்க்கும் போது என் கொலந்தைய என்ன பண்ணுவன்னே எங்க பாட்டி இருக்கங்கட்டி நம்பி விட்டுட்டு போலாங்க இப்ப கொழந்தைங்கல்லா நா யாரையுமே நம்பி விட மாட்டங்க எங்க பாட்டிய மட்டுந்தா நம்பி விடுவேங்க அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்குவாங்க என்னைய பாத்துக்குவாங்கே ஏ கொழந்தையும் பாத்துக்குவங்கே என்ன எப்டி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாரி எ கொழந்தையையும் பாத்துக்கிட்டாங்க சின்ன வயசுலந்தே ரொம்ப புடிக்குங்க எங்க பாட்டிய
ம்
இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து எங்க பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்ல எல்லா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா ஆனா எங்க பாட்டி அப்டி இல்லைங்க வீட்டுல இருக்கிறத வச்சி வாய்க்கு ருசியா சமச்சி குடுப்பாங்க அவ்லோ அருமையா இருக்குங்கே தெரியுங்களா பாட்டி சமைக்கிறது ரொம்ப புடிக்கும் எனக்கு அப்ரோ பாத்துட்டீங்கன்னா எங்க பாட்டி வந்து சு கை கால் வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா வேல பாத்துட்டீங்கன்னா நல்லா செய்வாங்கங்கே வேல
ஓ
ம்
ஆனா எங்க பாட்டி இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா சாணி வலிக்கிற வீடுதா தேனமும் காலையில எழுந்திரிச்சி சாணி எடுத்து சாணி தொளிச்சி சாணி தொளிக்காம அந்த நாள் கழிக்காமே இருக்க மாட்டாங்கே காலையில தூங்கி எழுந்திரிச்சதும் போய் மாடு பிறக்கால கேட்டிட்டு அந்த கொஞ்சோன்டு மாட்டு சாணி எடுத்துட்டு வந்து வாசல் தெளிச்சி அதுக்கப்ரோந்தா ஸ்காமி கும்புட்டு அதுக்கப்புறந்தா சாப்பாடு வேலையிலே மத்த வேலையிலே இறங்குறதே அவங்க
பரவாயில்லைங்க இனிமே பாரம்பரியம் இனிமே அவங்க அப்பிடிதா இருக்காங்களா பாரம்பரியமா
உம் ஆமா அதே மாரிதா பொங்கல் அன்னைக்கி ந நம்ம ஊர் சைட்டுலேலா ஒரு ஒரு பானதான வச்சி பொங்கல் வைப்போ அவங்க ஊர் செடுலா ரெண்டு பான வச்சி பாட்டி பொங்கல் இன்னி வரைக்குமே பாட்டி அத கடை புடிச்சிட்டுதா இருக்கு மாடு கொண்டு வந்து மாட்டு பொங்கல் அனைக்கு அதே மாரிதா ரெண்டு பான பொங்கல் வச்சி பொங்கல் அன்னைக்கு அதே மாரிதா பொங்கல் வைக்கிறது வாசல்லேதா எல்லாமே செய்வாங்கே பாட்டி
பரவாலைங்க பரவாலைங்க எங்க பாட்டிய பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த பண்டிகை டைம்ல எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க எங்க பாட்டி எல்லா வேலையு எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்ப வேற கொஞ்சோ உடம்பு செல்லைங்களா பாட்டிக்கு இடுப்பு வலிக்குதுங்கறாங்க முதுக்கு வலிக் க்குதுங்கறாங்க என்ன பண்றதுனே தெர்லங்க, நல்லா டாக்டரு கிட்ட கூப்பிட்டு போகணும் ஆனா ஹாஸ்பட்டலுக்கே வரமாட்டேங்கிறாங்கங்கே ஊசி போடுறனாலும் வேண்டா சாமி நானே பாத்துக்கற எனக்கு வைத்தியோ அப்பிடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தலயே வந்து ஆன நல்லா இருக்குங்கே அந்த தல கேக்குது சும்மா அதவச்சு கொதிக்க வச்சு குடிக்கிறதும் இஞ்சி தட்டி போட்டு சுக்கு காப்பி வச்சி குடிக்கிறதோ இதே மாரிதா பண்றாங்க ஒரு சளியே புடிக்கட்டுங்க ஏ கொலந்தையாகட்டு அப்புறோ ம் எங்க எங்க வீட்டுக்காரர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே எங்க பாட்டி இந்த தூதுவல ரசம் வச்சி குடுப்பாங்கே உடம்பு சரிலன்னா வீட்டுல முருங்கங்கீர சூப் வச்சி குடுப்பாங்க அப்புறம் இஞ்சி தட்டி போட்டுதா டீ குடிக்கணும்னு சொல்லிருக்காங்க வரமல்லி இதெல்லா போட்டுதா எங்க பாட்டியோடே தாங்கே ஃபுல்லா இப்டியேதா பண்ணுவாங்க அப்புறம் ரச சம் வச்சு குடுத்தாங்கன்னா அந்த எனக்கு உடம்பு வேற சரியில்லலைங்களா அப்ற எங்க பாட்டி ரசம் வச்சு குடுத்தா ஐயோ அந்த ஊரே மனக்குங்கே அவ்ளோ அருமையா இருக் வைப்பாங்க ரசோ அது மட்டு இருந்தா போதுங்கே எனக்கு சாப்பாடு சாப்றக்கு அருமையா செய்வாங்க
ஓ எங்க பாட்டியு அதே மாதிரிதான் ஆனா உடம்பு சேரலன்னா நீங்க சொல்ற மாதிரி மருத்துவ குணம் தான் கேட்டா அந்த மொடக்க மொடக்காந்தா கீரை அந்த மாரி எல்லா சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாரி கீரை அந்த மாரிதா சாப்டுவாங்க இன்னி வரைக்குமே அத ஃபாலோ பண்றாங்க கேட்டா மா மாவுல இந்த கீரை வகையான மா தோச மாவுல கீரை வகையானத பிரிச்சு அந்த தோச மாவுல போட்டு தோச சுட்டு சாப்றாங்க இப்பயுமே அத கடப்பிடிக்கிறாங்க காலையில எந்துருச்சா களி அந்த மாரிதா இப்பயுமே சாப்றாங்க ஆனா அவுங்க அதிகமா சாப்ப ப்புறது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி அந்த மாரி தா அதிகமா எடுத்துக்கிறாங்க அந்த அரிசியல்லா சாப்ப நோய் வராது அப்டிங்கிறாங்க அவுங்க ஆரோக்கியத்துக்கு காரணமே அதான்
அப்பிடலாங்ளா பரவால்ல பரவால்ல சேரிங்க எங்க ஆனா அப்பத்து உணவு வேற இப்பத்த உணவு வேற இல்லைங்க இப்ப த உணவு வந்து நல்லா வந்து அப்பல்லா வந்து பாட்டிகள்லா நல்லா வந்து இந்த கேப்ப களி ராகிகளி கம்மங்களி அப்றோ அந்த கீரை நெறைய வகை அந்த மாரி எடுத்துக்கிட்டே இருந்தாங்காட்டி இந்த வயசு வந்து இந்த அளவுக்கு வேலை செய்றாங்க நம்மளா இந்த அளவுக்கு வேலை செய்றோம்னா கொஞ்சோ கூட நம்ம நட நெனச்சே பாக்க முடியாதுங்க இப்பத்த வயசுலயே நம்மனால முடியல ஆனா பாட்டிக வயசுல நம்மளால வேலை செய்ய முடியுங்ளா சொல்லுங்க பாக்கலா
ஐயோ நம்மனால முடியாதுங்க ஆனா அவுங்க சொல்றது அர்த்தமே அதுதா நாங்க அந்த காலத்துல அந்த அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டோந்தா சொல்றாங்க மருந்தே உணவுங்றாங்க அவுங்க
ஆமாங்க உணவே மருந்து மார்
ந்துங்றாங்க
கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆமாங்க கண்டிப்பா அவுங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா உடம்பு சரில்லனா இங்க பாட்டில வரவே மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவுங்களே வீட்ல ஏதாவ ஒரு வைத்தியம் பண்ணிக்கிறாங்க எங்களுக்குமே ஹாஸ்பிடலே போக விட மாட்டாங்கங்க உத்தமா வே அ ஹாஸ் ஹஸ்பிட்டல் போகாமே நானே எதாது பண்றே சாமி அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஆனா எங்கிங்க நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பழகிருச்சு போகாம இருக்க முடியுங்களா
உம் அந்த ஊசி மருந்துலயே வாழ்ந்துட்டோ அவனா அவுங்க அப்டி கெடையாதுல்ல
உம் கண்டிப்பாங்க ஊசி மருந்துலே நம்ம வாழ்ந்துட்டோ ஆனா அவுங்க அப்டி இல்ல வீட்ல இருக்க பொருளே வச்சு தா பாத்துக்க க்கறேனு சொல்லுவாங்க ஆனா கொஞ்ச நேரோ ஒரு கடையில உக்கார மாட்டாங்க அதுக்கு நடப்பாங்க இதுக்கு நடப்பாங்க ஆடுபிடிச்சு கட்டவும் கோழிகளுக்கு தீனி போ கூவும் அந்த சாலய கூட்டவும் ஆட்டி சாலய கூட்டவு கோழிகளுக்கு போய் இது பண்ணுவாங்க ஆட்டுக்கு தலய உடச்சிட்டு வந்து போடுவாங்க ஆட்டுக்கு அந்த புள்ள எடுத்து கொண்டு வந்து போடுவாங்க மாட்டுக்கு புல் எடுத்து கொண்டுவா ங்க விட்டா பா முட்டி வலி இல்லேன்னா பாலு சேந்து கறந்துருவாங்க மாட்ல அந்த அளவுக்கு தா பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி இந்த ஒரு வேலை மட்டும் தான் நா செய்ய வேண்டாங்க பாட்டி உங்களுக்கு முட்டு வலி இருக்கு க்குது செஞ்சுட்டு தா இருந்தாங்க ஆனா இருந்தாலும் சேரி வேண்டாங்க பாட்டி நான் செய்யறேங்க பாட்டினு சொல்லி இது பண்ணே இன்னைக்கி எங்க வீட்ல வந்து பூரிதான் வேணும் சொல்லிட்டாங்களாங்க எனக்கும் ரொம்ப டயர்டா இருந்தது உடம்பு சரி இப்பதானே கொஞ்சம் ரெடியா ஆய்ருக்கே ஆனா எங்க பாட்டி பூரி அவுங்க கேக்குறாங்க பாட்டி செய்யணும்னு சொல்லி சொன்ன ஒரே காரணத்துக்காக எனக்கு வந்து அவுங்க அந்த முட்டி வலியோடையே உட்கார்ந்து பக்கத்துல உட்கார வச்சு பூரி தேய்ச்சு குடுத்து நீ சுடுசாமி சீக்கிரோ சொல்லிட்டு என்னைைய மு முக்காளி போட்டு உட்கார வச்சு நீ உட்காந்துட்டே சுடுசாமி ந தேச தறன்னு சொல்லிட்டு தே ஆ உக்காந்து தேச் தேச் தந்தாங்க ஆனா சுட்டு எடுத்தேங்க டக்குனு அவங்களாலதா என்னாலயே முடிஞ்சுதுங்க பரவாயில்லைங்க பை வீட்டுக்கு ஒருத்தவங்க பெரியவங்க இருக்கிறது ரொம்ப நல்லதுதாங்க நம்ம கொழந்தைங்களையும் விட்டுட்டு போகலா கண்டிப்பா இதே மாரி வீட்டுக்கு ஒரு பெரியவங்க கண்டிப்பா இருக்கோணும் ஏங்க
கண்டிப்பா ஐயோ இந்த மாரி பெரியவங்க இருந்தாதான் வீடு வீடு மாதிரி இருக்கும் அவங்கல்லாம் தெய்வத்துக்கு சமங்க
சேரிங்க வேல இருக்கு நான் அப்பறமே கூப்பிறன் வக்கிறேங்க
ஆ சேரிங்க